நீங்க நல்லாரு
நல்லா இருக்கே மேடம் நல்லா இருக்கே வேற என்ன பிஸியா இருக்கீயலா
ஆ இல்ல சொல்லுங்கப்பா அப்பில்லா சாப் ப்புட வரணு வந்ததுக்கப்பரோ சாப்பாடு போடுனு இன்னு வரல அவங்க ஏதா ஒரு பாட்டு டெண் டேஸ் பாத்தே செரி ஓகே பத்திஸ் பேசுங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே நா டக்குன்னு கால் பண்ணி சொல்றது குள்ளற எஸ்னுனோன நா சேரினு அப்டி
சரி ஓகே ஓகே அ சொல்லுங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க ம் வெஜ்ஜில லா என்ன பிடிக்கு உங்களுக்கு ம்
வெஜ்ஜில வந்துட்டு நம்ம வெஜ்ஜில என்ன புடிக்குனா எனக்கு பொடலங்கா வந்துட்டு அத ஃப்ரை பண்றது ரொம்ப புடிக்கு உருளக்கெழங்கு ஃப்ரை புடிக்கு நம்ம வந்துட்டு எதனாலுமே ஃப்ரை பண்ணி சாப்புற எனக்கு ரொம்ப
ஃப்ரை பண்ற புடிக்கு ஆ டீப் ஃப்ரை மேக்சிமம் உங்களுக்கு என்ன ஏஜு
எனக்கு தேர்ட்டி ஃபோர் ஆயிருக்கு
ம்‌ ஃப்ரை ஐட்டம்லா கம்மி பண்ணி சாப்டுங்க
ஆமா சாப்டுனு நெனைக்கிறோ நம்ம என்ன பண்றது
ஆ இப்ப சாப்டாதா பின்னாடி சாப்ட ஆமா காப்ரமைஸ் ஆக முடியாது இப்ப சாப்ட்டுக் டா தா எல்லாமே ஃபாட்டிக்கு மேல போச்சுன்னா எதையுமே சாப்ட முடியாது
அது வேணா உண்மதா இப்ப நீங்க நெனச்சு பாருங்க இப்ப நீங்க சாப்பாட்ல வந்துட்டு சுகர் கட் பண்ணிட்டு அப்புறோ வந்து த உங்களுக்கு புடிச்ச ஃபுட்ட நீங்க சாப்டாம‌ அவாய்ட் பண்ணிட்டு அப்ரோ நாப்பது வயசுக்கு மேல‌ சாப்பிடனு நெனச்சாலு டாக் டரே சாப்ட விட மாட்டா அவர் அவர் பேச்ச மீரி நீங்க சாட்டீங்க அப்டினா பெரிய பிராப்லதுல போய் வுட் ட்ரு அது அதுக்கு இப்பயே நம்மலால முடிஞ்ச வரைக்கு சாப்டுட்டு நாப்பது வயசுல என அதுக்கப்புற சாப்பாட கண்ட்ரோல் பண்ணிக்க போரோ என்னாய்ர போது அது மேம் சாப்பாடு நம்ம எவ்ளோ வேணா சாப்புலா ஒரு சட்டி சோறு சாப் புடு ரெண்டு சட்டி கூட சாத சாத கூட சாப்டு அதுக்கு ஏத்த வேல பாக்றோமான்றதா
ஆமா கஸ்ட் ஆமா அதுகேத்த மாரி வேல எதாதிர்த பாப்பீங்ளாப்பா நீங்க
கண்டிப்பா
ம் சேரி சேரி சேரி நான்வெஜ்ல என்னாப்புடிக்கு
நான்வெஜ்ல எல்லாமே சாப்டுவேம்மா
எல்லாமே ம் ஆமா எல்லா பாட்ஸுமே புடிக்கு
எல்லாவே காட கௌதாரி ப்ராண் பு ரொம்ப புடிக்கு எனக்கு ஆக்சுவலா
ப்ரான்
ப்ரான் அப்றோ கிராப் இது அது என்னது ஆ நண்டு புடிக்கு ஆனா நண்டு எனக்கு அந்த பிரிக்கிறது பொறும கெடயாது நம்மளுக்குலா அது வந்து இருக்க ஆமா சின்ன வயசு சாப்டுவேன நானு எங்க அம்மா சொல்லுவாங்க ஆனா இப்ப அடுத்து அது சாப்ட்டது கெடையாது அப்புறோ வந்துட்டு இப்ப என் ஒஃப் கொஞ்ச கொஞ்சமா வச்சு தருவாங்க இப்ப கொஞ்ச கொஞ்சமா சாப்டு பழகிட்ருக்கே நண்டு கத்துக்கிட்டா நல்லது ஆக்சுவலா ஆமா அதா சொல்றேல பொறும கெடையாது அவ எனக்கு பிரிச்சி வச்சிருப்பா எடுத்து சாப்ட்ருவே நானு நம்மளுக்கு அந்த பொறும வராது
அ சேரி சேரி சேரி சாப்பாடுன்ன வெஜ் கொழம்பு வெஜ்ஜு கொழம்புனா சாம்பார் புளிக்கொழம்பு அந்த மாரினா எதோ
அதுல சாம்பாரு தா சாம்பாருனா எனக்கு ரெண்டு நாள் ப்ரிஜ்ல வச்சா கூட நல்லா சாப்டுடுவே அந்த சாம்
சாப்பிட்டுக்வீங்க ம்
அது இல்லாம பாத்தீங்கனா எனக்கு வெரட்டி இது ரொம்ப பிடிக்கும்மா
ஆ ரைட்டு பேசு
தக்காளி ஸாதோ அந்த புளி ஸாதோ ஆ லெமன் ஸாதோ தயிர் ஸாதோ மட்டு தா பிடிக்கா மத்தபடி இந்த கருவேப்புல ஸாதோ எதுனாலு சாப்டுவே நானு
ஆக்சுவலா நல்லதுதா அதுவு நல்லதுதா
ம்
கெளரி அந்த மாரி அது எனக் புடிக்கு ஆனா எங்க வீட்ல அலு செய்ய மாட்டாரு எங்க ஹஸ்பண் சாப்ட மாட்டாரு அவர்க்கு கொழம்பு சாத தா பிடிக்கு அதனால இந்த மாரி சாதமே நாங்க சாப் கொழம்பு ஸாதமே சாப்டுக்றது ம் வெளியில போனா அம்மா வீட்டுக்குப்போனா நல்லா சாப்புட்டுக்றது புளி சாதொ லெமன் சாதொ எல்லாமே ம்
ஒயிட் ரைஸ் எனக்கு சுத்தமா பிடிக்காது
ஆ கொழம் ஊத்தி பெசெஞ்சு சாப் சோ எனக்கு புடிக்காது
ஆ நம்ம இந்த ஹோட்டல் போனா கூட நா பாத்தீங்க அப்டின்னா அந்த ஒயிட் ரைஸ் வாங்கவே மாட்டே
ஆமா பிரியாணி
அத சாம்பார ஊத்தி ரசத்த ஊத்தி எனக்கு டென்சன் ஆயிப் போயுரு
லெமன் சாதம் புளி சாதம் அத மாரிதா சாப்டுவோ
ஆமா பிரியாணி சொல்லுங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ப்ரான் பிரியாணி எஃகு பிரியாணினாலு சாப்ட்ருவே
ஆ ப்ரான் பிரியாணி ஆ
பிரியாணியுமே வந்துட்டு இங்க சொல்ற அளவுகுல்லா இல்லங்க ஆக்சுவலா நா சாப்ட வரை நா திண்டுக்கல்ல ஒரு எடத்துல சாப்ட்ட நானு அங்க வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு கோண்டிட்டி ரொம்ப கம்மியா தா இருக்கு
அங்க நல்லாருக்கு
ஆ டேஸ்ட்டு தெகட்றளவுக் அவ்ளோ அருமையா இருக்கு பிரியாணினா நா எத்தன மணிக் சாப்ட்டேன் நெனைக்கிறீங்க நைட் ஒம்போது மணிக் கு நானு நீங்க மத்த ஊர்ல கெடைக்குமா அது
ம் இங்க இங்க எப்பயுமே கெடைக்கு நாங்க பக்கத்துலதா இருக்கோ திண்டுக்கல் பக்கத் துல நாங்கள்ருக்கோ ம் அங்க எப்பயுமே கெடைக்கு
சூப்பர் சூப்பர் சூப்
டேஸ்ட்டு நல்லாருக்கு மத்த எங்கயுமே நல்லாருக்காத் அங்க நல்லாருக்கு
ஆமா ஆமா ஆமா அதா நா யோஸ்த்து பாத்தே அன்னிக்கு எதார்த்தமா ஒரு இதுக்கு போயிருந்தோ நைட்டு பத் ஆனா எங்க பாத்தாலு பிரியாணி வெச்சிருக் காய்ங்க ஒரு அ எல்லா ஹோட்டல்லிமே வெச்சிருக்காய்ங்க அப்ப தா யோஸ்த்தே ஆஹா அப்பிட்ன்ற மாரி
இங்க அ மதியோ வந்தால்ருக்கு ஈவினிங் வந்தால்ருக்கு நைட் வந்தால்ருக்கு
ஆமா சிஸ்டர் ம் அன்னிக்கி இத்தனைக்கு அ நைட்டு நேரத்துல போறோ பயங்கர கூல் ஜில்லான க்ளைமேட் அது உள்ளயு சி அவ்ளோ ஏ சி ஓடிட்டுருக்கு ஆனாலுமே அவ சூ சூ பண்ற ஃபுட்டு பாத்தீங்கன்னா அவ்ளோ சூடா இருந்ச்சுங்க சுட இருந் ஆனா லேட்டாக் ஆனா லே லேட்டாக்றாங்க பட் ஆனா அது அப்டே சர்வ் பண்றப்போ அந்த சூடோட சாப்பட்றப்ப அப்டியே அமிர்தமா இருந்துச்சு
நல்லாருக்கு அங்க போ அப் அ திண்டுக்கல் சைட் வந்தா அங்க போய் சாப்ட்டிருக்கே பிரியாணி சாப்டே போயிருக்கங்க அதுக்காக மெயின் ஆஸ்ல்லா போவோங்க சாப்பட்றக்கு போவாங்க இங்கெல்லா நெறைய பேரு திண்டுக்கல் பிரியாணி சாப்டவே போவாங்க
அந்த வேணு பிரியாணி தா ஃபேமஸ் என்னமா
வேணு பிரியாணி, தலப்பாகட்டி பிரியாணியு
ஞாபக டே
ரெண்டுமே ஃபேமஸ் பொன்றாம் பொன்றாம் அ
அதோட அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு சீக்ரெட் என்னன் நெனைக்கறீங்க அது எதனால அப்டியா ஒரு டேஸ்ட்டு வகிக்குறதுக்கு
அது தெர்லயே ஏனு
ம் அதெல்லா நீங்க கேட்டப்றோ சமைக்க வேணாமா நீங்க ம்
அதுல்லா நாங்க வேற மாரி சமைப்போ நம்ம அவங்க சமைக்கிற மாரி வரா டேஸ்ட்டு வராது கட டேஸ்ட்டு வராது நமக்கு ம் ம் அவங்க நல்லா பண்ணுவாங்க
அவுங்களோட கை பக்குவோ ம் ஒன்னு இல்ல அவங்க புதுசா என்னன்ன வானத்துலர்ந்து ஒரு ப பவுட்ரு எடுத்தா போட போறாங்க
ஆ ஒரு ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்னு சேர்ப்பாங்க சொல்ல மாட்டாங்க நம்மட்ட
சொல்ல மாட்டாங்க அத எதுக் வச்சிருக்காங்க எந்தளவுக் ம் ம்
நம்ம கிட்ட வந்து சாப்பிடனு அப்டி சொல்ட்டு மா சீக்ரெட்லா சொல்ல மாட்டாங்க
மாட்டாங்க ஒன்னு இல்ல இப்ப நீங்க வந்துட்டு பாருங்க நா இப்ப நீங்க உங்க வீட்ல செய்ற சமையல்லே பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த தனியா அப்றோ இதெல்லா வச்சு நீங்க அரச்சு அந்த அப்பப்ப போட்டீங்க அப்டினா ஆ அந்த மசாலா ஃபுட்டோட டேஸ்ட் நல்லாருக்கு க்வாலிட்டி நல்லாருக்கு இதே நீங்க ரெடிமேட் எல்லா ரெடியா நீங்க வாங்கி போட்டு பாருங்க அதோட டேஸ்ட்டு கொஞ்சோ டிஃப்ரண்டா இருக்கு
ஏ ரே இப்ப ஃப்ரெஷ்ஷா அரச்சு போடுற மசாலா டேஸ்ட் நல்லாருக்கு
அ கண்டிப்பா நானே அது எக்ஸ்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க நானு ஏன்னா எங்க அம்மா வச்சு எல்லார் வீட்லயும் வச்சிருபாங்க தையன்ன உங்களுக்கு மசாலா ஓடி ஆட்டி அரைச்சு வச்சுருப்பாங்க அத அப்பப்பா ஒரு மாசத்துக்கு ஆ அது நல்லா இருக்கு அது சூப்பரா எல்லாத்துக்கு அதா யூஸ் பண்ணுவாங்க ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு நம்ம அந்த ர அ
எல்லா அம்மில அரச்சுதா போடுவாங்க மசாலால்லா இப்ப எல்லா புரா நம்ம மிஸின்ல தான அரைக்கிறோ டேஸ்ட்லா மாருதே அம்மில அரைக் அரைக்கறதுனா இன்னு நல்ல டேஸ்ட் நல்லா
அது என்ன வித்தியாசோ நீீங்க நெனைக்கிறிங்க அம்மில அரைக் றனா அந்த கை பக்குவத்துல மெதுவா பொறுமியா அ கட கடனு போட்டு அரப்பா அதுல ஷீட் ஆகு ஹீட் ஆகறத்த டேஸ்ட்டே மாறி போயிடுது ஆ நீங்க பாத்தீங்கன்னா ப்ரை சிம்லே கொடுங்க அவ என்ன பண்ணு ஓட்ட அரைச்சு குடுத்துர்அ கீழ சொல்ட்டு நம்ம ஒரு ட்ரேல போட்டு ஆத்திட்டு அடப்போ அந்த ஹீட் டேஸ்ட் ஃபுல்லாவே மாத்திரு ம்
சட்னியுமே அம்மில
ம்
அம்மியில ஒரல்ல அரச்சு சாப்டம்னா இன்னு டேஸ்ட் சூப்பரா இருக்கு
ம்
அ முச்சில அரச்சு சாப்படறத விட கெட்டு போவு கெட்டுப்போவாது சீக்கரத்துலே
இப்டித்தாங்க ஆ கரட்டு நீங்க சொன்னீங்க பாத்தீங்கா கெட்டு போகாது இத்தனைக்கு நம்ம கை போட்டு ஒளப்பி இளப்பி பண்ணுவோ ஆனா கெட்டு போகாது நீங்க மிக்சில வச்சு கையே படாம நம்ம நீட்ட ஸ்பூன் அ வச்சி இது பண்ணி
அரைச்சா பத்து நிமிசோ காமண் நேரந்தா அப்டே அது டேஸ்ட் மாறி போய்டும்
ஆமா இதுதா வந்து கைப்பக்குவன்றது இந்த முந்திலா அ அந்த எங்க பாட்டில்லா பாத்தீங்கன்னா போனம்னா ஒண்ணுல்ல நைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ச இந்த தொவையல் மாரி வப்பாங்கங்க வெறு தேங்கா ரெண்டு பொரிகல்ல பச்சமொளகா உப்பு வேற எதுமே புதுசாலா சேக்க மாட்டாங்க சீரகோ ரெண்டு ரெண்டு போட்டு ஒரு கைய வச்சு அரச்சு கட்டியா எடுத்து பாங்க அத போட்டு சாதத்துல சூடான சாதத்துல சாப் ப்பட ப அப்டி இருக்கு
ம்
அதுக்கென்ன சிக்கன் என்ன மட்டன் என்ன அப்டி இருக்கு டேஸ்ட் அ உண்மைக்கேங்க கைப்பக்கும்வம்கிறது அதுல தா இருக்
ஆமா ஆமா இந்த இந்த இது இதுக் ஈக்குவல் எதுமே வராது
ம்
வயசானவங்களா முன்னாடி எல்லா எப்டி எப்டி டிஃப்ரெண்ட்டா நல்லா எல்லாமே நேச்சுரலா சாப்ட்டு சாப்ட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா
ஸ்டராங்கா இருக்காங்க அவுங்க சாப்பட்ற சாப்பாட பாத்துருக்கீங்களா நீங்க கண்ணு வக்கிற மாரி ச ஃபுல்லா அவ்ளோ சீரியஸ்ஸாங் ஆள் அவ்ளோ சாப்பாடு சாப்டுவாங்க ஆனா வயித்தில ஒரு தொப்ப இருக்காது ஒரு இது இருக்காது நீங்க வேல பாக்கணுமே ஒரு கைல ரெண்டு கொடத்த தூக்கிட்டு போவாங்க அசால்டா கிராமத்துல ஒரு பெரிய கொ நம்மளால தூக்க முடியுமா அசால்
ப விவசாயம் பண்றதுக்கே அப்டி தூக்கிட்டு போவாங்க அரசானோ வெயில் என்ன வேல பாக்குறாங்களே நா பாத்தோம்னா நம்ம சொல்லுவோ நம்மலால்லா வெயில்லயே பா வ பாக்கவே முடியாது வேலேயெல்லா ம்
அதுதாங்க அவுங்களோட காப்பாத்துறதேவு இப்பேயு அவுங்க தொண்ணூறு வயசு வரைக்கு இருக் க்குறதுக்கு காரணமே அதுதா
அதா அதா ஆமா ம் நூறு வயசு வரைக்கு இருக்காங்க இப்பெல்லா அறுவது வயசு தான்றது
நீங்க வேற இருவது வயசு முப்பது வயசுக்கெல்லா கேன்சர்ன்றாங்க பாவோ அது என்ன இருவது வயசு பையே என்னத் தெரியு அவ தம்மடுச்சுற போறா ஆ
ஆமா
சோ கேன்சர்ன்றது எப்புடி வருது என்ன ஏதுன்றது
ஆமா இப்ப எல்லா பேத்துக்குமே எல்லா வயசுலயுமே வந்துருது எல்லா ஆ திஸ் மிஷ்மி வந்துருது எல்லா சாப்பாடு தா ஃபுட்டு தா
சாப்பாட மட்டு நம்ம சொல்ல முடி முடியாதுங்க ஆக்சுவலா என்ன சாப்பாடு பொல்யூஷனு ஆ அது நெறையா ஃபேக்டர்ஸ் இருக்கு
ஆ ஆ
மெயின் ஃபாக்டர்ஸ் வந்து சாப்பாடுன்னு நீங்க சொல்றீங்க
அ
ஏன்னா பொல்யூஷன்ட்ருக்கு நம்ம போற எடங்கள்
ம் நம்ம சாப்படுறதுலயு கலா என் கில்ஸ் வாங்குறாங்களா அப்ப எல்லாதுலயுமே
ம் ம் ஒன்னுல்ல நீ இப்ப நீங்க ஒரு கொழந்தைக்கு ஒரு பிஸ்கட்டு குடுக்குறீங்க அத பிஸ்கட்ல எவ்ளோ சுகர் ஆட் ஆட் பண்ணி இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு
சேர்ப்பா கொ கொஞ்ச நேரங் கழுச்சு பேசலாமாப்பா ஏ செரி ம் ம் ம்